ஆ தோழி கேக்குதா
வணக்கம் தோழி
ஆ வணக்கம் தோழி சொல்லுங்க தோழி ஆ கேக்குது தோழி சொல்லுங்க தோழி நல்லா இருக்கோ தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கே சாப்பிட்டீங்களா
ம் சாப்ட்டேந் தோழி
ம் சேரி தோழி ச அதா இன்னைக்கு வந்து எத பத்தி பேசலா
சரி நீங்க சொல்லுங்க தோழி
அந்த இனிப்பு வகையில தோழி நம்ப கொஞ்சோ சி க்க நம்ம செஞ்சு குடுக்குற மாதிரியோ அந்த அந்த மாதிரி உ குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமா இருக்க மாதிரி ஒரு ஏதாச்சு இனிப்பு இருந்தா சொல்லுங்க
உம் கண்டிப்பா தோழி பச்ச பயிர் இருக்கு இல்லையா அத வந்து நல்லா வறுத்து ஆ நல்லா வறுத்து அத ஒடச்சு வச்சுக்கணு தோழி அதுல அதனால ஒடச்சிட்டு நல்லா அது அதுல மண்ணு தூசி சில இதலா இருக்கு அதனால அத நல்லா கழுவிக்கிட்டு அத வந்து வந்து நல்லா வேக வைக்கணு தோழி வேக வச்சி அதுல ச கொஞ்சோ சிறிதளவு உப்பு போட்டுக்கணு இன்னொன்னு அ அந்த இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை அந்த மாதிரி க எடுத்துக்கணு தோழி எடுத்துக்கிட்டு அது கூட ரெண்டு ஏலக்கா தட்டி போட்டுட்டு கொஞ்சமா தேங்கா து தேங்கா வந்து துருவி சேத்துக்கிட்டோ அப்டினாக்கா ரொம்ப ருசியா இருக்கு நல்ல வாசனையாகவு இருக்கு இன்னொன்னு கொழந்தைங்க வந்து அத வந்து ரொம்பவே விரும்பி சாப்டுவாங்க கொழந்தைங்களுக்கு அது வந்து சத்தான பொருட்கள் தோழி இப்ப பச்ச பயிர்லா அவி ச்சு குடுத்தோ சுண்டல் வச்சு குடுத்தோ அப்டின்னாக்கா வந்து கொழந்தைங்க வந்து அத விரும்பி அந்தளவுக்கு சாப் சாப்ட மாட்டாங்க இல்லையா அப்படி இருக்கப்போ இங் ஹ இந்த மாதிரி அத வந்து கஞ்சா வச்சு குடுக்கலா இல்லன்னா அத அவிச்சு குடுக்கலா இன்னொன்னு பச்ச பயிர பச்ச பயிறு எந்த அளவுக்கு எடுத்துக்றோமோ ஒரு கிளாஸ் பச்ச பயிர் எடுத்துக்குறோ அப்டின்னாக்கா அதே அளவு ம் ஒ ஒரு டம்ளர் அரிசியு எடுத்துக்கிட்டு அது ரெண்டுத்யு ஒரு அர மணிநேரோ அளவுக்கு ஊற வச் ச்சி அத வந்து மாவா அரச்சி அதுல நாட்டு சக்கரையோ அல்லது அல்லது இது வெல்லமோ கலந்து தோஸ் ச மாரி ஊத்து குடுத்தோ அப்டினாக்கா அதையுமே கொழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்டுவாங்க அதுவு கொழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சத்தான ஒரு உணவா இருக்கு தோழி
ஆமா ஆமா கண்டிப்பா தோழி இப்ப வந்துட்டு அதாவது நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா இது மாதிரி இல்லாம இப்ப உள்ள பெற்றோர்கள்லா எப்டி இருக்காங்கன்னா அதாவது கடையில விக்குதல துரித உணவு இந்த நூடுல்ஸ் அந்த மாதிரி துரித உணவு அத வாங்கி தராங்க தோழி அத
ம் அதெல்லா வந்து ஒடம்புக்கு வந்து ரொம்பவே கெடுதல் தோழி இப்ப வந்து கடையில வந்து நம்ம வாங்கி தரோ அப்டின்னாக்கா வந்து அதுல வந்து என்ன கலந்திருப்பாங்க அவங்க வந்து ருசிக்காகவு வும் அதோட நிறத்துக்காகவும் வந்து ச பல விதமான அ கெமிக்கல் வந்து அதுல வந்து கலந்திருப்பாங்க இல்லையா அ அதோட டேஸ்ட் க்காக வந்து நெறய உடம்புக்கு கெடுதலான செரிமானமாகாத சில பொருட் கள வந்து வந்து அதுல வந்து கலந்துருப்பாங்க அது வந்து நமக்கு வந்து ருசி அதிகமா தரு அப்டின்னா கூட அது வந்து நம்ம ஒடம்புக்கு வந்து அந்த அளவுக் க்கு வந்து நன்மைய தரு அப்டினு வந்து சொல்லவே முடியாது ச செல பேரு வந்து அ கடையில வாங்கி ஒரு உணவு சாப்ட்ருப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து செரிமானமாகாம இருக் க்கு இல்லன்னா அது வந்து நம்ம வயித்துக்கு ஒத்துக்காம வா வாந்தி அந்த மாதிரியான ஒடம்புக்கு வந்து கேடு விளைவிக்கு தோழி அ அது வந்து நம்ம ஒடம்பு காகு வந்து எல்லாமே ஏத்துக்கு அப்டின்னு சொல்ல முடியாது இல்லையா இப்ப நம்ம வீட்டுல வந்து செஞ்சு தரோ வந்து நம்ம பா்த்து பா்த்து செஞ்சு தரோ இப்போ குழந்தைக்கு நம்ம செய்யறோ அப்டின்னாக்கா அதுல வந்து தூசி இருக்கா மண் இருக்கா இது வந் வந்து நம்ம குழந்தைக்கு ஏத்துக்குமா எந்த நேரத்துல குடுத்தா இது வந்து செரிமானமாகு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பாத்து பாத்து செஞ்சு குடுப்போ இல்லையா ஒரு குழந்தைங்களுக்கு
அது வந்து அவுங்க வந்து அ அந்த அளவுக்கு வந்து பாத்து செய்ய மாட்டாங்க அவுங்க செய்வாங்க ருசி க்காக நம்ம வாயின்ட்டு போய் சாப்ட்டுட்டோ அப்படிங்கற மாரி செஞ்சு வெச்சிருப்பாங்க இல்லயா அது வந்து குடுக்கறத வந்து பெரும்பாலும் தவிர்த்துக்கறது ரொம்ப நல்லது கடைகள்ல அ இப்ப நீங்க சொல்ற மாரி இனிப்பு வகை இல்லாத இருந்தாலும் செரி அல்லது உணவு வகைகளாக இருந்தாலும் செரி சாப்பாடு அ அந்த மாதிரி எந்த ஒரு ம் அ ச நம்போ எடுத்துக்கற ஒரு உணவ ப உணவாக இருந்தாலுமே க டையில வாங்கறது வந்து பெரும்பாலு தவிர்த்துக்கறது ரொம்பவே நல்லது தோழி
ரொம்ப ரொம்ப சரியா சொன்னீங்க தோழி இதுல வந்துட்டு இந்த புரோட்டான்னு ஒண்ணு இரு க்கு இல்லயா அது வந்துட்டு ஒரு காலத்துல வந்து இந்த குதிர்க்காக குதிரைக்கு ஒரு தீவனம் ஒரு சாப்பாடு மாரி பயன்படுத்தினாங்களா தோழி இப்ப வந்துட்டு ஆனா இப்ப உள்ள பெற்றோர்கள் தா தெரிய மாட்டிங்குது அந்த புரோட்டாவ வாங்கிட் டு வந்து குழந்தைகளுக்கு தராங்க அது மொதல்ல பெரியவங்களே அத சாப்பட கூடாது அதயூ வாங்கிட்டு வந்து குழந்தைகளுக்கு தராங்க அதே மாதிரி இந்த அ சிக்கன் ரைஸு அது க்கப்பறோ வந்துட்டு அந்த கடை அது வந்துட்டு
ம்
அது ரொம்ப ரொம்ப
ம்
தெரிலங்கறதுனால அனா ஒரு நாள் வச்சுக்கலாமா அதுக்கப்பறோ என்னதா பிர்ஜ்ல பயன்படுத்தினாலுமே அதுல விட